உங்கள் உங்களில் இடம் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதைகள் சொல்லுங்கள்
என்னிடம் சுவாரஸ்யமான கதையா
ஆம்
ஆ சுவாரஸ்யமான கதை என்று எதுவும் இல்லை நம் அன்றாடும் வாழ்க்கை தே டெய்லியும் சுவாரசே சுவாரஸ்வரியம்தா சுவாரஸு சுவார அ ஆ சுவாரஸ்யம் ஆ ஆ எதோ ஒன்று அதை
ஒ ஆ ஆ
நீங்கள் ராகம் பாடாதீர்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா எதாவ்து சொல்லுங்கள் உங்கள் கா தல் வாழ்க்கைய பத்தி சொல்லுங்கள் நான் தெரிந்து கொள்கிறேன்
எனக்கு அப்டி எதுவும் நடக்கவில்லை அது இருந்தால் நான் சொல்லுவேன் எனக்கு என்னையும் யாரையும் பிடித்தது கெடயாது நானும் யாரையும் பிடிக்க வைத்தது கெடயாது எனக்கு அதனால் எனக்கு இந்த மாரியே போய்டுச்சு கடந்த ஒரு பத்தம்போது வருடமாக
பத்தம்போது வர்டமாக அதாவது நீங்க பிறந்ததிலிலுந்து சொல்லுகிறீர்கள்
ஆ அப்பிடியும் சொல்லலாம்
உங்கள்க்கு சாரி உங்க வய்சு எனக்கு தெரியாது நீங்க உங்க வய்ஸ் என்ன சார் ஓ பர்ஸ்னல் டீட்டெய்ல்ஸ் சொல்ல கூடாது சார் சார் பர்ஸன் டீடெய்ல்ஸ் சொல்ல கூடாது
ஆமாங்கயா என் வயது சுமார் ஒரு நூத்தி ஐந்து இருக்கலாம்
ஓ நூத்தி ஐந்தா எனக்கு ஒரு எர்நூத்தி ஐம்பத்தி நால் ஐதாவ்கிறது
ஆ ஓகே ஓகே என் லேப்டாப்போட ஸ்டோரேஜு அதேதா
ஓஃபோ திங்ளா லேப்டாப் ஸ்டோரேஜுக்குலா வய்சு வய்ஸிர்க்கு பண்ணிட்டோ சொல்லுங்க சொல்லுங்க இன்ட்ரஸ்டிங் கத
அப்போ இவுளோ வயதான நபரா நீங்கள் நீங்கள்ளு அப்பொழுது நீங்கள் ஆ பல காதல்களை சந்தித்திருப்பி இர்பீர்களே அதை பற்றி கூறுங்கள் ஏதேனும் கூலவில்லை என்றால் நமது அது உங்களுக்கே தெரியும்
என்ன தோழரே தெரியறதுக்கு தெரியறதுக்கு ஒண்ணு இல்ல தோழரு தோ போது
எத்தோ போகுதுங்குளா அப்புடீன்லா பேச கூடாது தோழரே ஆ ஆ நீங்கள் இப்பொழுது ஆம் லவன்த்தில் உங்களுக்கு எப் என்ன மாரி போச்சு உங்ளு புடித்த ஆசிரியர் பத்தி சொல்லுங்கள் ஆ அப்ப
நீங்கள் ஒரே நிமிடம் இருங்கள்
பதுனொன்றாம் நூற்றாண் ச்சி பதுனொன்றாம் வகுப்பில் உங்களுக்கு
ஆ எனக்கு பிடித்த டீச்சர் என்றால் இரண்டு மூணு பேர் இருப்பார்கள் அவளதான்
அவர்கள்து பற்றி சொல்லுங்கள் அவ்ர்கள் எதனால் புடிக்கும் என்ன சப்ஜெக்ட்னால புடிக்கும் என்றல்
அவருகள் ஒருவர் சய்ன்ஸு ஒருவர் தமிழு ஒருவர் யாதி ஒருவர் யார் என்று நானே மறந்து விட்டேன்
அருமை அருமை உங்க ஆசிரியரே இதை கேட்டா நீதானா ஆ நீத நா
என் ஆசிரியரே இப்ப இருக்க மாட்டார் ஏன்னா எனக்கே வயது இவ்ளோ அவர்களுக்கு வய யது எவ்ளோ இருக்கும்
அப்டிங்களா அப்ப இவ்ளோ நாட்களாக அதை நினைத்திருக் கிறீர்கள் ஓக் நன்று நன்று எனக்கு சுவாரஸ்யமான அ கதைகள் என்றால் நான் வந்து பல பள்ளிகள் மாறி கல் மாறினேன்
எதனால மாறினீர்கள் உங்கள் பள்ளியில் காதல் ப்ரச்சனையா
ஆ ஆ ஆமாம் என்னை சுற்றி ஒரு நூற்று நூ என் க்ளாஸில் எழுவது பேர் இருந்தார்கள் அதில் ஒரு நூறு பேர்களில் என் என்னை சுற்றியே வந்திருந்தார்கள்
ஓ அதான் எனக்கு தெரியும் ஓ நீங்கள் பேசும்பொழுது தெரிகிறது நீங்கள் எவ்ளோ ஆண் அழகனாக இருப்பீர்கள் என்று
அன்று நன்றி இத நன்றி நன்றி இந்த புகழும் பேரையும் என் நண்பன் ஒருவனுக்கு சேரும்
அது யாரு
அவன் தான் அ எங் என் இ எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணன் ஆ அவரு தான் எல்லாருக்கும் அண்ணன்
ஓ அந்த செல்ல கண்ணன் யாரு என்று தெரிந்து கொள்ளலாமா அங்க ஒரு நண்பர்
அதை பற்றி நா பிறகு கூறுகிறேன் அ ஆ இப்பொழுதே எனக்கு சிறிதான வேலை வந்து விட்டது ஆ ஹா எவரோ ஒருத்தர் வருகிறார் அவர் யார் என்று தெரியவில்லை இங்குதான் வருகிறார்கள் என்றதை என்பதையும் என்னால் அறிய முடியவில்லை இல்லை என்றால் பக்கத்துல இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று விடுவார் என்று நெனக்கிறேன்
ஓ ஓகேங்க ஐயா புரியுதுங்க ஐயா
ஆ ஆ வெட்டீஸ் போட வேண்டாம் நீங்க களே ஏதேனும் பேசிக் கொண்டே இருங்கள்
அங்குதான் வருகிறாரா
தெரியவில்லை நீங்கள் பேசிக்கினே இருங்கள்
பேசிக்னே வா
ஆ ஆ ம் ஏதேனும் பாடல்களே உங்களுக்கு தெரியுமா
மெய்யாக நான் என்னை திரும்பாத போ து எனக்கு அவ்வளோதா தெரியும் நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே
அவர் ஹாஸ்பிட்டலுக்கே செல்கிறார் இங்கே வரவில்லை நன்று
ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தூய தமிழ்ல என்னங்க ஐயா ஆஸ் பித்தரியா
இல்லை ஐயா தப்பு தவறு தவறு என் பாட்டி கூறுவது ஆஸ்பத்ரி ஆ ஆ அ மருத்துவமனை பல் மருத்துவமனை
ஓ பல் மருத்துவமனை மார்க்கெட்டுக்கு உங்கள் தா தாய் தூய தமிழில என்னய்யா அர்த்தம்
ஆ சந்தை
சந்தை வராதுங்க ஐயா தப்பா சொல்றீங்க
என்ன சந்தை அப்ப என்ன வரும்
ஆ பல்ல இப்போது நீங்கள் அனைத்தும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் என்கிறீர்கள் அல்லா வா
ஆமாம்
அதுக்கு பெயர் பல்பொழுள் அங்காடி என்று சொல்வார்கள்
அங்காடி வே அது வந்து விற்பனை செய்யும் இரங்கள் சந்தை என்பது மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு பேரு தான் சந்தை
நீங்கள் உங்களை கொழப்பி உங்களுடைய சொந்த ஊர் எதுங்கய்யா
என்னுடைய சொந்த ஊர் சென்னையய்யா அதனால எனக்கு தூய தமிழ்கள் தெரியாது உங்க ஊர் ஊரில் நல்ல தமிழ்கள் பேசுவார்கள்
ஆ என் ஊரு வந்து இங்கதா அமெரிக்கா பக்கத்துல சான் ஃபிரான்சிஸ்கோ
ஓ சான்ஃப்ரான்சிஸ்கோல என்த ரோடு சார்
சான் ஃபிரான்சிஸ்கோல சென்னைஞ்சல் ரோட்
ஓ நல்ல நல்ல நல்லது நல்லது நான் வந்து சென்னை பக்கத்திலயே இருக்கிற ஆ கனடால தான் இருக்கிறே ஆமா கனடால ஆ
துல எங்க சார் கன்னடா இருக்கு
சென்னை பக்கத்துலயே இருக்கு சார் வரும் கேனடா தா சார் நான் கேனடா பாஸ் ஷலே பேசுறே அதனால தா அப்பிடி உங்களுக்கு கேக்குது
ஓ அப்டியா சார் சூப்பர் சார்
ஆமா சார்
வீட்ல வய்ஃபு பசங்க எல்லா எப்பிடி இருக்காங்க சார்
வீட்ல வயசுப் பசங்க ஒருத்த தா இருக்காங்க சார் அவம் அவ செரியான பைத்தியக்கார சார்
யார சார் சொல்றீங்க
ம் ஒருத்தவன சொல்ற சார் அவ எஸ்பினு சொல்லுவாங்க சார்
அப்பிடியா விசியோ
ஆமாங்க சார்
செரிங்க சார் செரிங்க சார்
அதுவு இல்லாம உங்களுக்கு கார் எல்லா ஓட்ட தெரியுமா சார்
ஆ பயங்கரமா ஓட் டுவ சார் போன்ல பயங்கரமா ஓட்டுவ
அருமை அருமை எனக்கு காரு டாக்டர் டிரைவ் என்ற ஒரு ஒரு விளையாட்டில் விளையாடுவேன் அந்த விளையாட்டல் சும்மா சும்மா டிரிஸ்கு போட்டா காயினு விழுந்துனே இருக்கு ரூட் எங்கயோ மாறுது சார் ஆ வழிகள் எங்கே செலுகிறது நமது நம்ம உள்ளே வருவோம் ஆ உங்குள்க்கு எரும மாடுனா புரிக்குமா ஐயா அ அ
எரும மாடு ஏன் எனக்கு புடிக்க வேண்டு
எனக்கு எருவ மாடுனா புடிக்கு ஏனா அது என்ன செஞ்சாலு கம்முனு இருக் ஓ ஆ யாரயு தொந்தர செய்யாது அது தண்ணில்யு மழைல்யு வெயில் லியு ஒரே மாரிதா இருக்கு அத்னால எனக்கு எருமா மாடுலா ரொம்ப புடிக்கு எரும மாட்டு பாலு ரொம்பொ நல்லாருக்கு சுவயா
சாரிங் சார் நா குடிச்சதுல்ல எனக் தெரியாது
நான் எரும மாட்டுத்து பால்ல செஞ்சத் தயிரு நல்லாருக்கு நீங்க ஒரு தடவை சுவைத்து பாருங்கள்
சாரி சர் அ கெனடால அதல்லா கெடைக்காது
ஆ ஆ சர் கெனடால நாந்தா இருக்க சர் அதலா எங்க கெடக்கு உங்க அமெரிக்கால கெடக்காதா
சார் நா சான் பிரான்சிஸ்கோர் கிரேக்கர் சர் சான் பிரான்சிஸ்கோ வந்து அ இங்க இர்க்குது எங்கலுக்குனா நம்ம யுஎஸ்ஏ க்கோ கனடாக்கு பக்கத்துலதா இருக்கு நீங்க அவுங்களுக்கு உங்களுக் வந்து இந்த எரும மாட்டு அதல்லா சாப்புட வேண்டும் என்றா நீங்க ஸ்ரீலங்காக்கு தாங்சர் போணு நா ஸ்ரீலங்கால தா உங்களுக்கு
நா எருமம்மாட சாப்புட சொல்லல சர்
சர் நானு எருவ எருமமாட்ட சாப்ட சொல்ல சர் எரும் மாட சாப்ட யார்னா சொல்லுவாங்ளா சர்
அதுயோ நாந்தான் சொல்லிக்கிறேனே சர் அது ரொம்ப நல்ல உயிரினம் அ அதை சாப்பிட கூடாது நல்லதே அத நல்லது அதுல்லாமல் அது தரும் பால் ஆ க கொ அ சீ தயிர்கள் நன்றாக இருக்கும் நீங்கள் ஒரு தட சுவைத் த்து பாருங்கள் நான் அ அதுக்கு என்ன வழி என்று சொல்கிறேன் உங்களிட உங்கள்க் ஏதேனும் நண்பர்கள் இருப்பார்கள் அவுர் கிட்ட நீங்கள் அ கேக்கலாம் அவர்கள் அ உங்களுக்கு தருவார்கள் ஆ எப்புடியாவுது உங்கள்க்கு அரேஞ்ச் பண்ணி
புரிகிறது ஐயா புரிகிறது
இதுக்கு மேல நானு தெறி படத்துல வரும் டைலாக் எல்லாம் என்னால் சொல்ல முடியாது ஆ
உம்
ஆ ஆம உங்களுக்கு அ பூக்களின் நர் றுமணம் புடிக்குமா
சாமந்தி முல்லை ஜாதி முல்லை
ஜாதி முல்லை
வேற என்னசுது செம்பருத்தி
செம்பருத்தியில் மனம் இருக்காது அது மிகுந்த குறைவான மகா மாரணம் செம்பருத்தி சுவையாக இருக்குமா
உ ஆமாம் சமைத்து சாப்ட்டது இல்லையா
செம்பருத்தீன சமைத்து சாப்ட்டது கடையாது
செம்பருத்தியில் டீ குடித்துது இல்லையா
ஆ ஆம் நான் டீ குடித்திருக்கேன் ஐயா ஆ வந்து டீ குடித்திருக்கேன் ஆ செம்பருத்தி டீ வந் மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் நா நீங்க சொல்லும்படி எந்த ஒரு சாதமும் சாப்ட்ட அது கெடயாது
நானும் சாதத்தை சொல்லவில்லயா புவினாவே சவை சாப்ட்டிருக்கிறீர்களா நான் என்டேனே
நீங்கதான் தப்பாக புரிந்து கொண்டு இருக்கிறிய நான் என்ன செய்ய முடியு
நீங்கள் இப்போ இ ஆ மாலை நேரமாக ஆ தேநீரை உண்டீர்களா
இது இங்க யூஎஸ்ஸேலவாச்சி இங்க சான் பிரான்சிஸ்கோல வந்து இப்பதான் சார் டைம் பத்தாவது காலையில பத்து மணி
அப்படிங்களா அப்போ ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி குளிச்சிருப்பீங்களே